ஹலோ ஹலோ ஆ கேக்குது எப்பிடி இருக்கீங்க. ஆ நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாரும் எப்பிடி இருக்காங்க.
ஆ எல்லாரும் நலமா இருக்காங்க உங்க வீட்ல எப்பிடி இருக்காங்க.
ஆ நல்லா இருக்காங்க.
ஓகே ஓகே ஓகே இந்த வெயில்லாம் எப்பிடி இருக்கு உங்க ஊர்ல.
ஆமா வெயிலுதா ரொம்ப அதிகமா இருக்கு தாங்கவே முடியல வெளிய போனா ஒரே பொகையு. அ தூசியுமா இருக்கு.
ஆமா ஆல்ரெடி நம்ம ந நம்ம ஊர்ல இருக்ற வெயிலுளுக்கு பொலியூஷன் வேற காத்து வண்டி அ வண்டியில போ வண்டியில இருக்கு நாச்சு பொ கை அதுக்கப்பறோ தண்ணில வர்ற நச்சு இதெல்லா ரொம்ப ஓவரா போயிட்டுருக்கு.
ஆமா இங்கையு அப்படிதா ரொம்ப அதிகமா இருக்கு இப் போ இங்க வ வண்டி வேற ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆ ஒரு ரெண்டு சக்கர வாகனமு சேரி நாலு சக்கரமு சேரி அதிகமாயிடுச்சு. இங்கே நம்ம பக்கம்லா வேற தண்ணி கஷ்ட அதிகமா இருக்கறனால லாரியு நறைய ஆயிப்போச்சு இப்போ. அதுல வர பொகை அப்பறோ ஆட் டோல வர புகைய எல்லா ரொம்ப அலர்ஜி ஆயிட்டு நமக்கு ஒடம்புக்கே ஒத்துக்க மாட்டேங்குது. வெளிய போயிட்டு வந்தாலே நம்ம தோல் வியாதி எல்லா வந்துருது
ஆ ஆமா நம்ம தோல்ல அந் த அரிப்பு எல்லாமே புது புது நோய்கள்லா வந்துருமாட்
ஆமா, ம் அந்த பொக உங்க ஊர்ல கொஞ்ச கம்மியாதா இருக்குனு நெனைக்கிறே இல்ல வாகனம் அவ்வளோவா இருக்காது.
ஆ இங்க பரவாயில்ல நாங்க ஒரு கிராமப்புறத்துல இருக்கதனால நகரத்துல இருக்கிறத விட வாகனம் அந்த வாகன புகைகள் கம்மியா இருக் கு ஆ இருந்தாலு அங்க ஒரு ஒரு வேலைக்கு இல்ல ஏதாச்சு வெளிலபோம்போது அந்த புகை அந்த புகையை தேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு.
ம் நல்லா முகத்துக்கு கவசம் எல்லா போட்டுட்டுதான போறீங்க முகத்துக்கு தலைக் கி நம்ப இங்க எல்லா வெளியே போனீங் கன்னா வெயிலுக்கு பயந்துகிட்டு பெண்கள் எல்லா பாத்தீங்கன்னா கை ஃபுல்லா கவசம் தலைக்கவசம் முகத்துக்கு உள்ள எல்லா போட்டுருப்பாங்க. ஃபுல்லா பயங்கரமா கட்டிட்டுதா நாங்க போவோ அப்டி இருந்துமே ஆயிடுது க கருப்பாயிடுது அங்க தோல்லா
கண்டிப்பா அந்த சன்ஸ்கிரீனு அந்த கிரீம் அதெல்லா போட்டாதா கொஞ்சமாச்சு அந்த வெயிலோட தாக்கத்த கொறச்சிக்க முடியு ம், இப்போ சொல்லப்போனா எல்லா எல்லா எடத்துலயுமே கண் நம்மனால நெனச்சாலு அத கட்டுப்படுத்த முடியாதளவுக்கு அந்த அந்த நச்சுங்கறது அதிகமாயிருச்சு அந்த பொல்யூஷன்ங்கறது
ஆமா இங்க நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வேற இருக்கு அங்க இருந்து வர பொக வந் வந்து இந்த எடம் ஃபுல்லா நெறைய ரொம்ப பொல்யூஷன் ஆயி நெறைய பேர் வீட்ல வளக்குற செடிங்கல்லா கூட சீக்கிரமா வாடி போகுது அப்பறோ உள்ள வரைக்கு வந்து ட்டு நமக்கு வீட்டுக்குள்ளேயே இருமல்லு ஒரே இதுவா இருக்கு வீட்டுக்குள்ளல்லா பொக வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நெறைய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோ பாக்கணு அதெல்லா எங்க டக் குன்னு பாக்கவு மாட்டேங்கறாங்க கஷ்டமாதா இருக்கு
அந்த அதா அதா ஏன்னா இப்போ நம்ம அ அரசாங்கமே வந்து முயற்சி பண்ணாலு வந்து கட்டுப்படுத்த முடியாதளவுக்கு வாக னங்கள் பெருகிருச்சு ம் கொஞ்சமா இப்ப அதுக்கு கொஞ்சொ ஒரு மாற்று வழினா வந்து நம்ம இந்த மின்சார வா கனங்கள் அது கொஞ்சொ இப்போ ரோட்ல அதிகமா பாக்க முடியுது ஒரு பத்து வாகனங்கள் பாத்தம்னா அதுல ஒரு மூணு நம் மூணு வாகனமாவது அந்த ஒரு மின்சார வாகனத்த பாக்கற அளவுக்கு நம்ம கொஞ்சொ மாற்று பாதைக்கு போய்ட்டு இருக்கோ
ஆமா ஆமா நீங்க கூட இப்பதா ஒன்னு வாங்குனீங்கல்ல அது இப்ப நல்லா போய்ட்டு இருக்கா நமக்கு பெட்ரோல் போடறத விட இது பரவாலனு நெனைக்கிறே இல்ல நமக்கு அந்த பொல்யூஷன் இல்லாம இருக்கு ம்
அது கண்டிப்பா பெட்ரோல் இப்போ மாசோ எப்டியு பாத்தீங்கனா ஐயா யிருபா அந்த ரேஞ்சுல போட வேண்டியதா இருக்கு இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் செலவுனு பாத்தீங்னா ஒரு ஆயரூபா கூட வராது ஆயரூபா என்ன ஒரு ஐநூரூபா முன்னூரூபா அந்த மாரிதா வரு
ஆ பரவால்லயே ஆமா இந்த மாரி வீ வீட்டுக்கு ஒருத்தர் வாங்கிட்டாலே நமக்கு கொறஞ்சிருமே அதே மாரி நாலு சக்கர வாகனமும் அந்த மாரிதா வந்திருக்கு இல்லையா அது வெலயு கொஞ்சொ அதிகோந்தா நம்ம மத்த இத விட இருந்தாலு நம்ம அத ஃப்யூச்சருக்கு பாக்கும்போது வெ பின்ன வெளியூர்ல எல்லா இப்ப பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்கள் எல்லா அப்டிதா ஃபுல்லாவே மாறிட்டு வராங்க இங்க கூட இன்னு கொஞ்ச நாளைக்கு அப்றோ எடுத்துருவாங்கன் சொல்றாங்க அந்த பெட்ரோல் டீசல் எல்லா இருக்கிறது வாகனங்க எல்லா அது உற்பத்தி பண்றதே கொற ச்சிருவாங்கன்னு சொல்றாங்க இந்த பொல்யூஷனுக்காக
ஆ உற்பத்தியு கொறச்சிருவாங்க அதில்லாம வந்து நெறயா அந்த வாகனத்துல அந்த புகைக்கான தேர்வு எதா வெச்சு இந்த அளவுக்கான புகைக்கு மேல வந்து சுனா இந்த வாகனங்கள பயன்படுத்த கூடாது அப்டின்னு கூட அ விதிமுறைகள் போடறக்கான வாய்ப்பு இருக்கு
ஓ செரி அதா நல்லதுதா அந்த மாரி பண்ணா அதனாலதா வெளிநாட்டுல எல்லா நல்லா இருக்கு வெளிநாட்ல எல்லா இருக்கவே இருக்காது பொல்யூஷனே எல்லாமே அங்க மின்சார வங்கனமாகதா இருக்கும் போலருக்கு இல்ல
ஆ கண்டிப்பா அதுவு இல்லாம வெளிநாட்டுகள்ல பா த்தீங்கன்னா அந்த மக்கள் அடர்த்தி கம்மியா இருக்கு
ம்
ஒரு நூறு நூறு ஏக்கர் பரப்பளவுல ஆயிரம் பேர் வாழ்றக்கு ஒரு பத்தாயிரோ ஒரு லட்சம் பேர் வாழ்றக்கான வே வேறுபாடு இருக்கல்ல நம் ஊர்ல வந்து ரொம்ப அதிகோ அது இல்லாம அந்த அதிகமான மக்கள் தொகைக்கு அதிகமான வாகனங்கள் தேவப்படுது
ஆமா
அந்தனால அந்த பொல்யூஷன்ங்கிறது மாசுங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டுதா இருக்கு
ஆமா நம்ம ஊர்ல வந்து ரெண்டு சக்கர வாகனந்தா ரொம்ப அதிகமா இருக்கு நாலு சக்கரோ ஓரளவுக்கு கம்மியா இருந்தது நா சின்னதா இருக்கும்போதெல்லா இப்பல்லா நாலு சக்கரமு அதிகமாயிடு ச்சு ஏனா எல்லாருக்கு இப்போ வங்கிகள்ல குடுக்கறாங்கல்ல கடன் குடு க்கறதுனால அதுல வாங்கிட்டு எல்லா நாலு சக்கரத்த வாங்கிர்றாங்க ஆனா வீ ட்டுக்கு வெளியதா நிக்க வெக்கிறாங்க அ அதுலயு இப்ப அந்த டீசலு ஆமா டீசல்னா இன்னு நல்ல பொக வருது பொக அதிகமா தெரிது ம்
கண்டிப்பா டீசல் வாகனங்களோட உற்பத்தியே எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்துல நிறு த்திருவாங்கனு நெனைக்கிறே ஆ டீசல் வாகனத்தோட உற்பத்திய கொறச்சிட்டு மின்சார வாகத்துக்கான மானியங்கள் அதிகப்படுத்தி
ஆமா ஓ பரவாயில்லயே நல்லா வரணு கொண்டு புதுசு புதுசா கொண்டு வந்தாதா மக்களுக்கு நல்லது அ ஹு
கண்டிப்பா
எனக்கு மொதல்ல ரொம்ப அலர்ஜியா இருந்தது வெளியே போயிட்டு வரும்போது பொல்யூஷன்நால அப்புற இப்ப ஃபுல்லா அது இப்ப எல்லா முக கவச எல்லா போட்டுட்டு போறதுனால கொஞ்ச கம்மியாயிருக்கு வெளிய போறதுக்கே பயமாருக்கு
அது என்னமோ கரெக்ட் தா இப்ப இருக்க வெயிலுக்கு வந்து காலைல பதினொரு மணி பத்து மணிக்கு மேல வெளிய போறத தவிர்த்துக்கணும்னு சொல்லிட்டு மருத்துவர்களு அறிவிக்கிறா அ அறிவுரை சொல்றாங்க அ மாலையிழுமே பாத்தீங்ன்னா ஒரு நாலு மணி வரைக்குமே வெளியில போக போகாதீங்க மூணு மணி நாலு மணி வரைக்கு அந்த வெயிலோட தாக்கோ கொறைஞ்சதுக்கு அப்புற வெளியில போங்க ஆனா ஒரு தோல் ஒரு தோல் புற்றுநோய் கூட வறக்கு வாய்ப்புருக்குன் சொல்ற அ இந்த வெயில்நால ம் ரொம்ப அந்த வெயி வெயிலுக்கான நம்ம தோல வந்து அ எக்ஸ்போஸ் பண்ணோ அப்டின்னா பல வகையான தோல்நோய்கள் வரு வாய்ப்பிருக்கு
ம் ம் இப்ப இதுக்கு நம்ம வெயிலுக்குன்னு சம்மந்தப்பட்ட அந்த பொல்யூஷன் ஆகாம இருக் க்கிறதுக்கு அலர்ஜிக்கு எதாவது ஆச்சுன்னா கூட அலர்ஜி மாரி எத மாத்திர சாப்பிட்றது ஏத தெரியுமா உங்களுக்கு அ எதா
அ அதுக்கு இப்ப இந்த வெயில் தவிர துக்கு என்ன கேட்டீங்ன்னா அந்த சன்ஸ்கிரீன் சொல்றது தா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு அது போட்டாவே அத போட்டாவே அந்த அந்த ஸ்கின்னோட அந்த ரேஸ்ஸு நச்சு கதிர்கள வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணு எதிர் எதிர் உள்ள அப்ஜ அ இழுத்துக்காம அத வெளியேத்துது அப்படின் சொ சொல்றாங்க சோ அதுதா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டர் ஒரு வழி அப்டினா
ஆனா இணையதளத்துல சில மருத்துவர்கள் வந்து விட்டமின் டி வந்து நம்ம ஒடம்புல உள்ள ஏறணு னுனா இந்த மாரி சன்ஸ்கிரீன்லா போட்டுட்டு போக கூடாதுன்ன சொல்றாங்ளே விட்டமின் டி குறைபாடு இருக்கே நமக்
இல்ல இல்ல விட்டமின் டி வந்து எப்போ கெடைக்கு அப்டினா காலைல அந்த சூரியன் உதிர்க் குது உதிக்கிது பாத்தீங்ளா அந்த டைம்ல வந்து ஒரு இளம் வெயில் வரு லேசா வெயில் வரு அந்த வெயில்ல தா நமக்கு அந்த விட்டமின் பி கெடைக்கு அ அதுல்லாம சூரியன் மறையுற டைம்ல இருக்க வெயில் ம மத்தபடி இந்த மதிய நேரத்துல இருக்க வெயில் வந்து ஒடம்புக்கு கெடுதல் தானே தவர விட்டமின் டி எல்லா நமக்கு கெடைக்காது
ஓ ஓ அப்டின்னா காலைல ஆறுலருந்து ஏழுதா நம்ப வந்து நடைபயிற்சில்லா கூட பண்ணணு
அ கண்டிப்பா அந்த டைம்லதா நமக்கு அந்த ந்த விட்டமின் டி அ ஒடம்பு அப்ஜர் உருவ அத எடுத்
ஆமா ஹ ஓஹோ அந்த விட்டமின் டி யோட கொறைபாடோ ஒடம்புல வந்துதுனாலு இந்த மாரி அலர்ஜி இந்த பொல்யூஷன்னால வர அலர்ஜி அதெல்லா வருமா ஒடம்புக்கு
அ விட்டமின் டி வந்து இப்போ நம்ம நம்ம ஒடம்புல எல்லா விட் விட்டமின்சு ஒ வைட்டமின்களு வந்து ஒடம்பு தன்னால வந்து உற்பத்தி செய்யக்கூடிய வகைல தா இருக் க்கு உணவு மூலமா ஆனா வந்து நம்ம ஒடம்புக்கு உற்பத்தி செய்ய முடியாத ஒரு விட் ட்டமின் அப்டின் பாத்தீங்ன்னா அது விட்டமின் பி தா ஏன்னா வந்து அந்த விட்டமின் பி ய வந்து நம் ம்ம ஒடம்பா உற்பத்தி செய்யாது சூரியன் சூரிய கதிர்வீச்சு மூலமா தா நமக்கு கெடைக்ககூடிய அந்த ஒரு விட்டமின் அது அ அது தோ தோல் ஆரோக்கியம் அதுக்கு எல்லாத்துக்குமே விட்டமின் பி வந்து ரொம்ப
ம் ம் ஆமா ஆமா தோல் அந்த தோல் வியாதி இப்ப வ பொண்ணுக்கு கூட இப்போ அந்த வெளிய வெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தோல்ல அது வெள்ள வெள்ளயா வரது வந்துச்சு அது வந்து வைட்டமின் சி குறைபாடுன் சொன்னாங்க இப்ப வைட்டமின் டி னால தா இந்த கால்வலி அந்த எலும்பு வலியெல்லா வருதுன் சொல்லி சொல்றாங்க அதுவு நம்ம இந்த பொல்யூஷன்னு வெளிய போய்ட்டு ரொம்ப பொல்யூஷன் ஆய்ட்டு அந்த மாசு நமக்கு ஒடம்புக்குள்ள போய்ட்டு அலர்ஜி மாரி வருது அதா இதுக்கெல்லா என்ன வழினே தெரில நம்ப
கண்டிப்பா அதுக்கு பொல்யூஷன கொறைக்கணு மாசு அதெல்லா கொறச்சாதான் கொஞ்சமாச் டோ இப்போ எல்லாத்துக்கு கார்ணென்ன நம்ம வந்து அ சரௌண்டிங் சுற்றுச்சூழ கெடுக்குறோ அந்த சுற்றுச்சூழல்னாலதா வந்து அ இந்த மாரி கா வெப் பம் அதிமாகுது இந்த ஓசோன் லேயர்ல ஓட் ஓசோன் படலத்துல சுருக்கம் அந்த ஓட்ட விடுவருது அதுனால வந்து வெயில் வந்து நேரடியா பூமி மீது தாக் க்குது சோ ப அந்த கா பருவநிலை மாற்றம் கடல் ஆ மட்டம் உயர்ரது இது எல்லாமே நம்ம பண்ற அந்த பொல்யூஷன் தான அத வந்து கட் கட்டுப்பாட்டுக்கு ம்
அதுக்கு நம்பளு கொஞ்சோ முயற்சி பண்ணணு நம்ப பக்கத்துல இருந்து அதெல்லா நம்ப தாம தடுக்கணு அதா அந்த புகைப்பிடித்தல்லா இப்ப எவுளவோ கொறஞ்சிருக்கு நாங்க சின்னதா இரு க்குமோதெல்லா வெளிய போனாலே நின்னு நின்னு புகைபிடிச்சுட்ருப்பாங்க அதனால எவ்வுளோ மாசு ஆய்ருக்கு தெரிமா இப்பல்லா அதெல்லா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிர்க்காங்க அதுக்கல்லா நம்ப
ஆமா கண்டிப்பா நம்ம வீட்டுல் இருந்தே நெறைய மா ற்றுத்த நம்ம ஏற்படுத்திட்டு அப்டியே கொண்டு வந்தோம்னா கொஞ்சொ கொஞ்சமா நாடுமே மாற ஆர்மிச்சுரு
ஆமா சரி உங்ககிட்ட பேஸ்னதுல நறைய இத பத்தி தெரிஞ்சுது எனக்கு சரி அப்புறு நான் இன்னொரு நாள்ல பண்ற ஆ ஃப்ரீயா இருக்குமோது கால் பண்றே ஆ சரி